ஹலோ ஆஹ் சொல்லுங்க ஆஹ் நல்லா இருக்கேன் பா நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கான்ப்பா எங்க பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசவே முடியுதுல ரொம்ப வேலை பளு அதிகமா இருக்காங்களா
ஆமாம்பா கொஞ்சம் வந்து இந்த கோடை விடுமுறையினால ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் வந்து வீடு எல்லாமே சுத்தம் படுத்துறது அந்த வேலைகள் அதிகமா இருந்ததுனால என்னால சரியா உங்ககிட்ட பேச முடியல பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பழைய பழைய வாழ்க்கையில வந்து பேசுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா
கண்டிப்பா எனக்குமே வந்து பாத்தீங்க அப்டின்னா அப்டிதான் போய்ட்டு இருக்கு வெளில போயீட்டு வந்ததுனால பாத்தீங்க அப்டின்னா வீட்ல சமைக்கிறதும் வந்து ரொம்ப கடினமா இருக்கு ஆஹ் தொலைபேசி வாயிலாக தான் பாத்தீங்கன்னா உணவுகள் எல்லாம் வந்து வாங்கிட்ருக்கோ ஏன்னா அதுமே நமக் க்கு சாப்பட்றது ரொம்ப கடினமாதான் இருக்கு ஆனாலும் வந்து வீட்ல வேலைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து சமைக்கிற நேரத்துக்கு போயிட்டோம் அப்டின்னா வீட்ல இருக்கிற மத்த வேலைகள் எல்லாமே வந்து நம்ம பண்றதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் வந்து இழுக்குற மாதிரி போற மாதிரி இருக்கு ஏன்னா இப்போ ஒரு நாள்ல வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுடுவோம் நம்மளால சமைக்காம இந்த வேலைகள் பாத்தோம் அப்டின்னா நம்ம ஒரு நாள்ல எல்லா வேலையுமே ஓரளவுக்கு வந்து நம்மளால முடிக்க முடியும் அடுத்த நாள் பாத்தீங்க அப்டின்னா இந்த துணிகள் துவைக்கிறது இது மாதிரி வேலைகள் எல்லாம் இருந்தா கூட நம்ம அது எல்லாமே வந்து பாத்துக்க முடியும் ஆஹ் அதுனால வந்து இப்ப ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்லாம் நம்ம இப்ப சமைக்க போக வேண்டாம் ஏன்னா சமையல் அறையில இருக்க பாத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்டின்னா ஃபுல்லா நம்ம எடுத்து எல்லாமே வந் து கழுவி சுத்தப்படுத்தி தான் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் நா இன்னும் சமையல் அறை பக்கமே வந்து போகல ஏன்னா அங்க போனும் அப்டின்னா நமக்கு அதுக்கான ஒரு நாள் ஃபுல் ஒரு நாள் முழுவதும் வந்து அதுக்காக நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும் அதுனால அந்த பக்கம் போகாம இப்ப இந்த பக்கம் இருக்கற வேலைகள் எல்லாமே வந்து கொஞ்சோ கொஞ்சோ முடிச்சுட்ருக்கேன் இது எல்லாமே வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த வேலைக்கு சமையல் அறை பக்கம் போலான்ருக்கேன் அதுனால வந்து தொலைபேசி வாயிலாக தான் உணவுகள் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் அது சாப்ட ரொம்ப கடினமா இருக்கு ஆனாலும் இருந்தாலும் வேற வழி இல்லாதனால வந்து அத சாப்ட்டுட்டு அப்டிதான் வேலைகள் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு
கண்டிப்பாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலையும் இருக்கும் ஆஹ் அலுவலக வேலையும் இருக்குது இந்த ரெண்டுமே நம்ம மாறி மாறி பண்ணும் பொழுது சமையல் பக்கம் போனோம் அப்டினாலே ரொம்ப நேரம் ஆகு து இன்னொன்னு இந்த வெயிலுக்கு நின்னு சமைக்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா என்ன பண்றது நம்ம வந்து இப்டி ஆஹ் தொலைபேசி வாயிலா வாங்குறது வந்து ஒரு சில சமயத்துல பாத்தீங்கன்னா தரமற்றதா இருக்கு ஒரு சில சமயத்துல பாத்தீங்கன்னா அளவு ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா அவுங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்து குடுக்குற அதுக்கான காசு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா வரி எல்லாமே போட்டு அதுல வந்து போட்றாங்க அப்டி பாக்கும்பொழுது ஒரு பொருள் வாங்குற இடத்துல நம்ம அந்த அந்த காசுக்கு மு மூணு வேல மாரி இருந்தாலும் நம்ம நேர இப்ப போய்ட்டு அதையும் பாக்கணும் அப்டிங்கும் போது நம்ம வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம செய்யணும் வந்து திரும்ப உக்காரணும் வேல பாக்கணும் அப்டிங்கிறது வந்து கொஞ்சோ அஹ் கடினமான வேலையாதான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுலயே வாங்கி வாங்கி சாப்ட்டாலும் ஒரு ருசியுமே இருக்க மாட்டேங்குது அஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோ கோதும மாவு பாத் தீங்கன்னா ஒரு ஆஹ் முப்பத்து ஆஹ் ஐம்பது ரூபானு வச்சு கோங்ளே அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நறைய சப்பாத்தி செஞ்சு நம்ம சாப்ட்றலா ஆனா இதுவே வந்து நீங்க தொலைபேசி வாயில ஒரு ரெண்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணாலே உங்குளுக்கு வந்து நூத்தி அம்பதுருபா இறநூ நூறுபானு காமிக்கிறாங்க அது எத்தன நம்ம வாங்கி சாப்புட முடியு பத்தியும் பத்தாம அளவோ இல்லாம தரம் வந்து ரொம்ப ஒரு சில அ ஹோட்டல்கள் பேரு உணவகம் பேருலா வந்து நல்லா இருக்கோ ஆனா வர்றது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ருசியா இருக்காது அதுக்கு வீட்லேயே சின்னதா கொ ஒரு சாதமோ ஒரு சாதாரண ஒரு கொழம்பு வெச்சு சாப்ட்டா கூட திருப்தியா இருக்கோ என்ன சொல்றீங்க கரெக்ட்டு தானே
கண்டிப்பா ஏன்னா நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா தயிர் சாதம் நம்ம வெச்சு சாப்ட்டோ அப்டீன்னா கூட அதனோட ருசி வந்து அமிர்தம் மாதிரி இருக்கோ அதே சாப்பாடு போயிட்டு நம்ம தொலை பிசி வாயிலாக வந்து வாங்கி சாப்டோம் போது வந்து அந்த ருசி வந்து அதுல இருக்கறதுதில்ல அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வர போதே ரொம்ப ஆறி போயிருக்கோ ஆ அது எப்ப செஞ்சாங்கன்றதே நமக்கு தெரியாது இப்ப நம்ம ஒரு அவசர சூழ்நிலைக்கு என்ன பண்ணுவோம்னா இப்ப எங்கேயாவது வந்து ஒரு வெளியில போயிருக்கோம் ஒரு வெளி இடங்கள்ல இருக்கும்ன்னும் போது வந்து நம்ம ஒரு அ ஏதாச்சு குடிக்கறத்தக்காக வந்து நம்ம ஆர்டர் பண்ணலா அப்டின்னு பாத்து இந்த காபி டீ இதெல்லா இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே வந்து நம்ம ஏதாச்சும் ஆர்டரு பண்றோ அப்டீன்னா நம்ம கொண்டு வந்து நம்ம இருக்குற எடத்துக்கு சேர்க்கறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சில்லுனு ஆயிடுது இது அது ஃபுல்லா நம்ளால அது குடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையிலதா இருக்கோ கடை எங்கேயுமே இல்லையே சரி ஆர்டர் போட்டு வாங்கி குடிச்சுக்கலா அப்டீன் பாத்தா ஏ அந்த அதுவும் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நம்மளால குடிக்கவே முடியறதுல அது வந்து நம்ம என்ன பண்றது தூக்கிப் போட வேண்டியதா தா இருக்கு இப்போ ஒரு அ எலுமிச்ச பழ ஜூஸ் அப்டீன்னு பாத்தீங்க அப்டீன்னா நம்ம வீட்ல போட்டோ அப்டீன்னா நம்ம ஒரு பழம் வெச்சு நம்ம போடுறோ அப்டீன்னா வீட்ல கண்டிப்பா ஒரு நாலஞ்சு பேரு இருக்காங்க அப்டீன்னா கண்டிப்பா குடிக்கலா ஒரு அளவு வந்து வரும் நமக்கு அ சிறிய அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்டீன்னா கண்டிப்பா ஒரு நாலஞ்சு பேருக்கு மேல குடிக்கலா இதே நம்ம போயிட்டு கடையில நம்ம வாங்குறோம்னு போது வந்து இருவதுருபா வந்து வரோ பதினஞ்சுல இருந்து இருவதுருபாக்குள்ள வரோ அதுவுமே வந்து அவுங்க கொண்டு வர்றது வந்து ஒழுங் கான முறையில வந்து இருக்காது அது ஒருத்தருதா குடிக்குற மாரி இருக்கோ அ அப்டீயே சிறிய அளவுல நம்ம எடுத்துக்குறோ அப்டீன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு மட்டுந்தா குடிக்குற மாரி இருக்கோ இதுக்கு வந்து ஒரு பத்துருபா குடுத்து நம்ம ஒரு எலுமிச்ச பழத்த வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லயே போட்டோம்னா எல்லாரோ வந்து குடிச் ச்சுலா நம்ம சுத்தமாவோ போடுவோ அ அது மட்டோ இல்லாம நமக்கு அ தேவையான அளவு வந்து அ உப்பு சக்கரை இது எல்லாமே நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம சேத்து போட்டுக்கலா புளிப்பு தன்மையு வந்து நமக்கு தேவையான அளவு வெச்சு நம்ம உபயோகப்படுத் த்துவோ ஆனா கடையில அப்டீன்னு நம்ம போய் பாங்னோ போது வந்து இது எதுவுமே வந்து ஒரு ஒரு சமநெலையில வந்து இருக்காது அதனால வந்து சில டைம்ல அது நமக்கு குடிக்க முடியாம கூட போறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கோ
கண்டிப்பாங்க ஏன்னா வந்து அ கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சுவைய கூட்றதுக்குன் ட்டு அதுக்குன்னு ஒரு சுவையூட்டி வந்து சேக்குறாங்க இன்னோன்னு நிறத்தையு வந்து சேர்க்கறதுக்காக அதுக்குன்னு ஒரு அ பவுடர வந்து கலக்குறாங்க இன்னோன்னு நா நானுமே வந்து இந்த மாரி ஃபோன் பாத்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நா ஆர்டர் பண்ண என்ன பண்ணங்க நேரடியா போய் வாங்கும் பொழுது அந்த பிரியாணியோட வெல பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுருபாதா ஆனா நா ஃபோன்ல பாத்து வாங்கும் பொழுது எரநூத் த்தி முப்பதுருபா போட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி வெல அப்படியே அதிகமா இருந்துச்சு அப்போ ஒரு அவசரத்துக்காக சோ உறவினர்கள்லா வந்ததுனால ஒரு அவசரத்துக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோ அப்போ அதுல பாத்தீங்கன்னா அதனுடைய ப பிரியாணியோடைய அளவு ரொம்பவே கம்மி அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்கன்னா கறி துண்டு இருக்கு பாத்தீங்க இல்லலைங்களா அந்த கறி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அளவில் கறி துண்டுகளை வெச்சு அந்த பாக்ஸ நெரப்பிட்டு அளவு ரொம்பவே கம்மியா வந்து வெச்சிருக் க்காங்க ஏன்னா நம்ம நேரடியா போய் பாக்க போறது இல்ல ஆ ஃபோன் மூலியமா தானே வாங்குறாங்க அப்டீன்னு சொல்லிட்டு இந்த மாரி வேலைகளுமே ரொம்ப வந்து நடக்குது அதனாலயே எனக்கு பயந்துட்டு ஒரு பத்து நிமிஷோ ஆனாலோ போ பரவாயில்ல ஏதாவது வாங்கணும்னா ஒன்னு நேரடியாப் போய் வாங்கிடுறது இல்ல நம்ம வாங்கிட்டு வந்து செய்யறதுக்கு கூட அதாவது செய்யணும்னு மனசு வந்துருச்சுன்னா செஞ்சிரலா ஒரு நேரோ இந்த வெயிலுக்காகவோ எதுக்காகவோ நம்ம பண்ணோனாதா ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது இல்லீங்களா
கண்டிப்பா ஏன்னா வந்து அது நம்மளால வந்து ஆ இது மாரி விஷயங்கள் எல்லாமே நானுமே வந்து நறைய சூழ்நிலையில வந்து சந்திச்சுருக்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணியோட அளவு வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாதா குடுப்பாங்க எப்டீன்னா ஒரு சிறிய குழந்தை சாப் சாப்ட்ற அளவுக்குதா வந்து அதனோட ஆ சாப்பாடோட அளவே வந்து இருக்கோ நமக்கு நம்ம ஒரு பசியோட நம்ம வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்குவோம் நம்ம கடைல போய் வாங்கிட்டு வரும் போது வந்து அ ச சாதாரணமா வந்து ஒரு பெரியவர்களோ ஒரு சிறிய குழந்தை ஓரளவுக்கு சாப்படுறவங்களா இருந்தா பெரியவர்களும் சிறிய குழந்தையும் சாப்புட்ற அளவுக்கு வந்து அதனோட அளவு வந்து இருக்கோ ஏன்னா நமக்கு தெரியுல நம்ம எப்பயாச்சு அப்பப்ப இந்த பிரியாணி எல்லா வாங்குவோம் இல்லைங்களா அதனோட அளவு வந்து நம்ம கடையில போய் வாங்கோ அதே அதே கடையில போய் நம்ம வாங்குற அதே கடையிலதா நம்ம தொலைபேசி வாயிலாகவும் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு போடும் போது இது மாரி விஷயங்கள் வந்து நானுமே இது பண்ணிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜி எஸ் டி அ அது மட்டும் இல்லாம டெலிவரிக்காக தனியா ஒரு தொகை இது எல்லாமே வந்து சேர்ந்து வந் தருது இப்ப ஒரு கே ஒரு கேக் வாங்கலா அப்டீன்னு சொல்லிட்டு நான் பாக்கும்போது பாத்தீங்கன்னா அதனோட விலை வந்து ஐநூத்தி இருவத்தி அஞ்சு ரூபா மட்டு்ம்தா ஆனா வந்து நா வாங்கலாம்னு சொல்லி அது ஆட் கார்ட்லலா குடுத்துட்டு நா வாங்கலானு சொல்லி போய் பாக்கும் போது வந்து அ இதனோட விலை ஆறுநூத்தி அஞ்சுருபா என்னாச்சு அப்டீன்னு உள்ள போய் பாத்தா டெலிவரிக்காக ஒரு முப்பது முப்பத்தி ஏழு ரூபா போட்டுருக்காங்க ஜி எஸ் டி ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியான அமௌண்ட் போட்டுருக்காங்க இப்படி இவ்ள அதிகம் மான அமௌண்ட் குடுத்து நம்மோ ஏன் வாங்கோனோன்றது யோசிக்க வேண்டியதாயிடுது இல்லைங்களா என்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்டீன்னா ஒரு எண்பதுருபாய்க்கு மேல ஏ எ எண்பத்தஞ்சுருபா கிட்ட ஒரு எழுபத்தஞ்சு எண்பது ரூபாய் கிட்ட வந்து நம்ம அதிகமா குடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு கடையில போனோம் அப்டீன்னா நமக்கு அதனோட அதனோட க விலையே வந்து ஆ ஐநூத்தி இருவத்தஞ்சுருபாதா வரோ ஆனா நம்ம அதே இதுல வாங்கணோம்னு நெனைச்சோன்னா ஒரு அர கிலோவே வந்து அ ஆறுநூறுபா கிட்ட வந்துடுது அதனால வந்து இதுல வாங்கறதுன்றது வந்து கொஞ்சோ யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலதான் இருக்கு அது உடனே ரெடி பண்ணி குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது நம்மளால வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவுங்க எத்தன நாள் அத வெச்சிருக்காங்க இது மாதிரி எ ந்த விஷயங்களோ நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால முடிஞ்சளவு நம்ம போய் கடையில வந்து குடுத் த்து இந்த டைமுக்கு வேணோனு சொல்லி அவுங்ககிட்ட ஒரு நாள் முன்னாடியே போய் குடுத்துட்டு அதுக்கப்பறோ வாங்குறதுன்றது வந்து கொஞ்சோம் நமக்கு நல்லாதா இருக்கோ
ஆமாங்க ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா அ இந்த மாரி வந்து நம்ம ஃபோன்ல பாத்து வாங்கறதுனால மொகோ தெரியாத ஒரு எடத்துலதா நம்ம வாங்குறோ கொண்டு வந்து குடுக்குறவருக்கும் நமக்கு அவருக்கு வந்து இது மாரி போயிருக்கோ அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துர்றாரு இல்லைங்களா அதனால அளவு எவ்ளோ நம்மளே ஒரு பசியிலதா ஆர்டர் பண்ணிருப்போம் வந்த நேரத்துக்கு வேற என்ன பண்றது அதுக்கு நம்ம காசுமே வந்து முன்னாடியே கட்டிறதுனால ஒண்ணுமே பண்ணாம அதாவது எப்பயாவது ஒரு நேரத்துக்கு மட்டும் ஒரு நேரத்துக்கு மட்டும் நம்ம வந்து பண்ணா க்கு ஆனா எப்பவுமே அதுலயே நம்ம இருந்தோன்னு வெச்சுக்கோங்களே கண்டிப்பா நம்மளுக்கு செலவுக்கு செலவோ அதிகமாகுது ஆ சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்டீன்னா நறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஆயக்கிட்டு இருக்கு இல்லைங்களா உங்களுக்கும் அந்த மாதிரிதா இருக் குங்களா
கண்டிப்பாங்க இதே மாதிரி தாங்க இருக்கு அதனாலயே வந்து நான் முடிஞ்சளவு வந்து தொலைபேசி வாயிலாக வந்து எதுவுமே வாங்கறதுல ரொம்ப ஆஹ் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலுமே வந்து பக்கத்துல போயிட்டு வாங்கிட்டே வந்து தரலான்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலையில வாங்கலான் போது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு இத பத்தி பேசணும்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால நான் இதெல்லாமே முடிச்சுட்டு அஹ் பிள்ளைகளும் வந்து ஸ்கூல் போக ஆரம்பச்சட்டாங்க பள்ளிக்கு போக ஆரம்பிச்சுிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி டெய்லியுமே பேச ஆரம்பிக்கலாம் நம்மங்க நானும் உங்ககிட்ட டெய்லி போன் பண்ணி பேசுறேன் இத மாதிரி ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பேசினது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வெச்சுட்டுங்களா தோழி